ஹலோ வணக்கங்மா எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்
நல்லா இருக்கறீங்ளா நல்லா இருக்கறங்மா டீ குடுச் சீங்ளா
ஆ சாப்ட்டு வந்தே இப்பதா நீ சாப்ட்டியாமா
ஆங்மா டீ சாப்ட்டுட்டுதா வந்தே நானு
ம்
சொல்லுங்மா கொஜ்ஜு செய்யறத பத்தி போன கால்ல பேசுனோ அது எப்படி சொல்ல செய்யறதுன் ட்டு எனக்கு சொல்லிக் குடுங்க எனக்கு அது ரொம்ப புடிக்கு ஆனா எனக்கு செய்யத் தெரியாது
செய்ய தெரியாதா புளி நல்லா உ ருளக்கெழங்கு சைஸ்ல ஊற வச்சிட்டு
ஆ
கத்திரிக்காய வந்து ஒரு அஞ்சு கத்திரிக்காய் நல்லா சுட்டு நெருப்புல் போட்டு சுட்டு எடுக்கணு நெருப்புல அடுப்புல அடுப்புல போட்டு சுட்டு எடு த்து வச்சுக்கனு
ஆங்மா ஆ
அப்றமா சின்ன வெங்காயோ இருந்தா ஒரு இருபது வெங்காயோ நல்லா உரிச்சு அதே மாரி நெரு புல் போட்டு எடுத்துக்கணு
ஆ
அப்பறமா பச்ச மொளகாயி ஒரு
ம் ம் இப் அம்மா இப்ப வந்து நாங்க கேஸ்ல செய்றோ இப் ப நாங்க எப்டி செய்யறது
கேஸ்ல செய்றதா இருந்தா கூட அந்த ஓட்ட ஓட் ட்ட ஓட்டயா இருக்குமே தட்டுல் அந்த தட்ல பச்ச மெளகா வ ச்சு அந்த அ நெருப்பு மாரி அதுலயே வதக்கிக்கலா
ஓ செரி செரி ஆ சேரிங்மா சேரிங்மா
கம்பி கம்பியா ஒரு ஜல்லட மாரி இருக்குமே அது மாரி இதல்லா வச்சுட்டுரு
ஆ ஆமா ஆமா புல்கா போடுறது ஆ ஆமா ஆமா
இந்த மாரி பச்ச மெளகாய கம்பியில் குத்தியு அது அப்டியே சுட்டு எட்த்துக்கலா கறியெல்லா சுட்டு எடுக்குறீங்கல்ல அந்த மாரி அந்த வெங்காயத்தல்லா கு குத்தி அதுல ம் திருப்பி திருப்பி உ ட்டு நல்லா அழகா சு ட்டி நல்ல நல்லா ஆ நாலா பக்கமு வேக
வேகற மாரி வச்சு சுட்டு எடுத்துக்கணு ஆ
சின்ன வெங்காயோ ஒரு இருவது பச்ச மெளகா ஒரு பதனஞ்சு ஒரு ஒரு உருளக் கெழங்கு சைஸ்ல சின்ன உருள சின்னக்கெழங்கு சின்ன உருளக்கெழங்கு சைஸ்ல புளி ஒரு உருண்ட
ஆ ஹா
எத்து போட்டு உப்பு அதுக்கு தகுந்த மாரி
ம் ம் ம்
த்து மல்லிக்கு கருவேப்பில எல்லா தனியா வச்சு க்னு
ஆ ஹா
ஞ்சு கொத்துமல்லி போட்ரணு
ஆ
அ கத்திரிக்காய வந்து நல்லா சுட்டு எடுத்து உரிச்சிட்டு
ஆ
அத எடுத்து அதுல வெங்காயம் சின்னதா பூண்டு வரு ரெண்டு பூண்டு
ம்
அந்த உருளைக்கெழங்கு சைஸ் புளிக்கு வந்து ரெண்டு ரெண்டற பூண்டு மூணு பூண்டு கூட போடலாம் சின்னதா இருந்தா மூணு
செரிங்கமா அதையும் சுட்டுரணுங்களா
அது சுட வேண்டியது அது பச்சையாவே போடணும் மூணு ரெண்டு பெரிய பூண்டு போட்டுக்கணும்
அஹா
அப்டி தா நெறைய இருக்கணும் கா பச்சை மிளகு ஒரு பதினஞ்சு ரெண்டு பூண்டு பெரிய பூண்டு அத நசிக்கிட்டு போட்டுட்டு அந்த வெங் வெங்காயமும் கத்திரிக்காயும் பச்சை மிளாகா எல்லா கிள்ளி போட்டு
ம்
வெங்காயத்தயும் நச் கின்னோ பூண்டையும் நசிக் கின்னோ
சேரி சேரிங்கமா
அதெல்லா நசுக்கி நல்லா போட்டு அந்த புளிய கரைச்சி எடுத்துட்டு
அ
அந்த உப்பு உப்பு அதுக்கு தகுந்த மாரி உப்பு போட்டு அந்த கத்திரிக்காய் அதெல்லா போட்டு கரச்சிடனும் அதுல
சேரி சேரிங்கமா அ
இதுலே கரச்சிட்டு
ம்
க்கு வணால் வச்சு கொஞ்ச நெய் இருந்தாலும் செரி
ம்
எண்ணெய் இருந்தாலும் சரி கொஞ்சமா ஒரு அரக்கரண்டி
ம் ம் ம்
கரண்டு நா ஸ்பூன்ல வந் ஒரு மூணு ஸ்
அதுதா அதுதா அதுதா புரிதுங்மா அ
நெய்யி இல்லன்னா எண்ண
ம் ம்
அது கடுகு நிறைய போடணு
அ
கடுகு கொஞ்சோ நெறையன்னா ஒரு ஒன் அர ஸ்பூன் கடுகு போட்ட இது கருவேப்பிளயும்
அ
நிறைய போட்டு தாளிச்சிடணு
சேரிங்கமா தாளிச்சு அதுல கொட்டிடணும்
காலிச்சு அது கொட்டுனது நல்ல பெசஞ்சி ட்டு அத தாளிச்சு அந்த காரம் உப் பூ புளிப்பெல்லா இறங்கிற மாரியும்
அ அ
வெஜ்ஜில இ தாலிப்பு மட் வாசனைக்கு போட்டுணும்
ஓ சேரி சேரிங்கம்மா நான் கண்டிப்பா நான் செஞ்சு பாப்பன் எனக்கு அது ரொம்ப புடிக்கும் ஆனா வந்து எனக்கு செய்ய தெரியாது
இது நா சொன்ன மாரி செய்யி சோறு மத்திரோம் நைட்ல செஞ்சு வச்சிறிங்களா பழய சோறு
ஆமாங்மா
த்துக்கிட்டு அது அந்த கொஜ் எடுத்து போட்டுன்னு சாப்பிட்டுப்பாரு அது டேஸ்ட்டே வேற
நீங்க சொல்லும் போதே வாய் ஊருது
நைட்ல செஞ்சு வச்சிட்டு இந்த மாரி அந்த சோர் போட்டு சாப்பிட்டு பாரு லா நல்ல டேஸ்ட்டு
ஆ செஞ்சு பாக்குறேன் கண்டிப்பா அ அ அது வந்து சாப்பிட்டதுக்கு அப்பறோ தா உங்களுக்கு நாசிக்ல இருந்து வந்ததுக்கு அப்றோ உயிர் வந்துச்சு
என்னா அன்னைக்கு தா தெரிய வந்துச்சு
அது அது வேணா சொல்லுங்க அது நிஜம்தான் ஆ
மா அதுக்கு மத்தில சாப்பாடு என்ன சோறு என்னனு எனக்கு தெரியாது
ஆ ஆ ஆ எ
அங்க அம்மா அப்பா எல்லாரும் சாப்பிட்டுட்டுந்தோ நல்லா இதுவே அன்னைக்கு ஒரு நாள் வந்து
ம்
சாப்பாட்டோட அரும என்னாங்கிரத அன்னைக்கு தா எனக்கு ஒரு பாடமா அமஞ்சிருச்சு
கண்டிப்பாங்கமா சாப்பாடு இல்லன்னு வச்சுக்கோங்கள அப்போ நம்மளுக்கு ஒ ஒரு நாளைக்கே நம்மளுக்கு இப்டி இருக்கு இப் மாரி எத்தன பேர் வந்து சாப்பாடு கிடைக்காதவங்க இருப்பாங்க
ஆமாமா அதனால தா அதுல இருந்து தான் அதோட நிலைமைய தெரிஞ்சுக்கினு பசியா இருக்கிறவங்கல பசி அறிஞ்சு சோறு போடுவேன்
ம் ம்
பசியா இருக்கிற முகத்த பாத்து கண்டுப்பிடி எனக்கே கூட இப்போ கொஞ்ச நாள் எனக் அதெல்லா தெரியாது நானே அங்க கோர் வீட் போயிட்டு வந்த பத்து வீட்டுக்காரங்க அந்தம்மா மூன்ஜி அழுட்டுக்குது குடுங்க சோறு போட்டு சாப்டனு
அ அ அ
ஒட அருமை இப்போ ஜனங்க கண்டுபுடிக்கிற்து பாத்து நா தெரிஞ்சுக்கிறே ஒன்னு ரெண்டு
ஆ ஆ ஆ
அதே மாரி மத்தவ்ங்க மூஞ் சி வாடிட்டிருந்தா இவுங்ளுக்கு சாப்பாடு இல்லன்றது கண்டுபுடிக்கனு இப்பொ எ அவுங்க அவுங்க சொல்லிக் குட்த்த பாடொ இப்ப எனக்கே புரியிது
ஆ ஆ அதுதா அதுதா அதுதா ஆ சாப்பாட்டோட அரும வந்து நம்பளுக்கு எவ்ளோ இதுவாகுது இல்லிங்ளா
தா வெளில் போன திரம்றவ்ங்க எப்பிடிக்கிறாங்கன் தெரியு நெறைய பேரு ட்ரெயின்ல பன்னு பால் பழமும்தின்க்கனு வந்தாங்க
ஆ ஆ
அதோட தெரி்சிருந்தா நானும் வாங்கிட்டு ஏறிட்டு படுறேன் டிரெய்ன்
ஓ அது தெரியல
தெரியல அவங்க எல்லாம் தெரிஞ்சிருந்து வெளியில வரறவங்க
ஆமா ஆமா ஆமா உம்
டீ கூட கிடைக்காது பண்ணு சாப்பிடடுறதுக்கு ந ஐடியாவடு ஒரு வாழைப்பழம் பச்சை வாழைப்பழமும் அ வராங்க பசிக்கி ட்ரெயின்ல
அதுதான் அது இல்லங்கம்மா ட்ரெயின்ல இப்ப வந்து அனுபவம் இருக்கறவங்க என்ன பண்றாங்கன்னா டிரரெயின்ல போறவங்க முன்னாடியே சாப்பாடு கட்டி எடுத்து போயிடுறாங்க ரெண்டு நாளைக்கு தகுந்த மாதிரி ஆஹ் ட்ரெயின்ல என்ன நல்லபடியா கிடைக்காதுன்றது எல்லாருக்கும் தெரி்சிருதுல்ல ங்களா அதனால அதுக்கு தகுந்த மாதிரி போயடுறாங்க
அதுக்கு தகுந்த மாதிரி போறாங்க இல்ல ஜென்ஸு வந்து சாப்பாடு கட்டிங்குனு போக முடியது தண்ணி ஆளா இருறாங்கன்னா என்ன பண்ணுவாங்க இந்த மாதிரி சாப்பா எல்லாம் சாப்பின்னு போகிறாங்க
அதுதான் அதுதான்
க்கு வாட்டல் இல்லாம் அது இல் திடீனு இறங்கி சாப்பிட முடியாதுன்னா
கண்டிப்பா
அவங்க விசய தெரிஞ்சு அந்த பிரெட்டும்
அந்தஜ ஆ
அது விஷயம் புரியல
ஆ ஆ
அப்புறம்ந்தான் பசுவோட அருமை என்னன்னு எனக்கு தெரியும் வந்ததுமே ஒரு தட்டு போட்டுன்னனு உஜ சோரூம் போட்டு தின்றறான் பாருன் நான் அந்த மாதிரி பசி அறிஞ்சு சோர் தனது கிடையாது இது வரைக்கும்
அது எவ்வளவு பெரிய கொடுப்பினைய வடிப்பனையை கொடுடுத்திருக்கு ப
அதோட சாப்பாட்டோட அருமய எனக்கு தெரிய அவ்வள இன்டரஸ்டாசாப்பிட்டன் நான்
ஆஹ் அப்போ பசிதான் வந்து நம்மளை வந்து இவ்வளவு தூரத்துக்கு கொண்டு போகுது நம்ம வாழ்க்கை வே நம்ம காசு சம்பாதிக்க இனோ எல்லாமே சேர்த்து வைக்கணும்ன்றது எல்லாமே வந்து நமக்கு சொல்லி தரது அது வந்து பசி மட்டும்்தான்
அன்னைக்கு அன்னைக்கு தான் உணர்ந்தான் நான் அதெல்லாம்
ஆ அதுதான் அதுதான்
வெளியில சத்த ஜனங்கள் எப்படி சோறு இலாம திருபுவாங்க எப்படி கஷ்டபடுவாங்க
ஆ ஆ
வியாபாரம் பண்றவங்களும் அவங்களும் அதெல்லாம் எப்படிப்படுவாங்கன்றத அது அன்னைக்கு அன்னைக்கு தான் எனக்கு அன்னைக்கு உணர்ந்துச்சு
கண்டிபா கண்டிபா இப்போ அதி அது இல்யின்னு வச்சுகோங்களே என்ன போயினி சாபாடுயில்லாம வந்துடேடு வடநம்ம யாராவது வந்து கேட்டா கூட எப்படி போய் அது இல்லன்னு சொல்லிட்டே சொல்லுவோ
ஆம்மா யிருந்துட்டு இலனு சொன்னா ஹ அ யாருக்குமே பசின் வந்தா சோர் பண்ணன்ற புத்தி அப்படிந்துதான் வருது எனக்கு
ஆஹ் அது வேணா சொல்லுங்க
அதுக்கு முன்னே யதார்த்தமா சின்ன கோள்ளைல இருப்பேன் இல்லான்ல அப்பவும்மா யாராவது கேட்ட க நான் எனக்கு சின்ன சின்ன சின்ன குழந்தையில இருந்து அந்த மாதிரி சுபாவம் தர்ம குணம் எனக்கு அதிகமா
ம் ம்
எனகு யிலனா கூட நா குடுத்துடுவே உங்களுகு
அஹ் அது நல்ல குணம் இல்லங்கமா அது எல்லாருக்கும் வராதுல்ல
ஆ நாவ என்னோட அப பத்தரும் அந்த மாதிரிதான் எனக்கே இல்லைன்ன கூட பசின்னா அவங்களுக்கு குடுத்துடுவேன்
ஹ அத்து நல்லதுதாங்மா
அவகளுக்கு குடுத்ட்டு நா வேறன கூட ஒரு நேர பா த இருந்துககுவேன் அந்த மாரி புத்தி என்க் ஆ அந்த மாரிதா இருப்பே நானு அது மாரி யாரு கேட்டாலு வெளில் வந்து எதோ இது ம் வ வசதி இல்லாத அப்பல்லா சின்ன பசங்கள பொங்கல் கிங்கள் வச்சாங்கனா சாப் படலா பானையில இருக்கு நெறைய பேர் வந்து கேப் எ எல்லாருக் நாந்தா எடுத்து போடுவே
ம் ம் அதுக்கு வீட்ல இருக்கறவங்க ஒண்ணு சொல்ல மாட்டாங்களா
இல்ல இல்ல அவங்க போட சொல்லிதா குடுக்குறாங்க நானு போடுவே அது தர்மோ பண்ணுவாங்க எங்க தாத்தா பாட்டி அந்த காலத்துல அந்த மாரிதா அத நா நாங்க நோய் நொடி இல்லாம ஒரு அம்பது அம்பத்தஞ்சு வயசு ஏழு வரைக்கு இப்ப நோய் நொடி இல்லாம இப்பதா எனக்கு சுகரு
ஆ ஆ அது வரையுலு வன்ட்டீங்க
வரையலு வன்
ஆ அதுதா அதுதா இல்லங்மா டென்ஷன் ஆனா கூட சுகர் வரும்மா
சுகரு இருந்தா இரு க்ட்டு அதுல ஒன்னு இல்ல அது ஒரு நோயே
அது நோய் இல்லங்மா அது வந்து நம்பளோட வளர்சிதை மாற்ற குறைவுனால ஏற்பட்ற ஒரு நம்பளோட ஒடம்புல சின்ன ஏதோ ஒரு கொற அத் அவ்ளவுதா
ஆ எல்லா இன்சுலின் அதிகரிக்கிறதுனால அது உப்பு சக்கரைக்கி அந்த மாரி ஆகுது அது நா சரி பாத்து ருக்கறே அப்புறமா சாப்பாடோட நெலம அன்னக்கிதா புரிஞ்சிச்சு அப்பதா சாப்ட்டாங்க
ஆ ஆ
அவுங்க எல்லாருக்குமே நாங்க செய்வோ அது நல்லதுதா
அதுனா ரொம்ப ரொம்ப நல்லதுங்மா
மாரிதா அந்த மாரிதா பழகுவ நா ஜனங்க கிட்ட அந்த மாரிதா செய்வே என்ன இது வரைக்கு யாரு கெட்டவங்கனு சொல்லல
அது கெட்டவங்கன்னு சொல்லாத மாரியே இருந்துக்கணுங்மா
ஆமா அந்த மாரிதே பேசுறே பழகுறே எல்லாருகிட்டையுமே
குமா பையன ரொம்ப புடிக்குமாங்மா
பொண்ணுதா முன்ன முன்ன பொண்ணுதா எனக்கு அதுதா பொண்ணுதா உயிரா வளத்தே அம்மா லவ் மேரேஜ் பண்ணிக்கினு போயிட்ச்சி எல்லாரு ஒரே கண்டுதா புடிக்கிறதுல்ல என்துல நம்ம என்னமோ வழி நடத்த
அவ்ளதா அவ்ளதா அவ்ளதா ம் ஆமா புள்ளைங்க தா லவ் மேரேஜ் பண்ணிக்கிறது என்னங்மா ஒ குத்த மாங்குமா
குத்த சொல்ல ஆனா அது பாதிக்கப்பட்டவங்களுக்கு தானே அதோட வலி
எங்க அம்மாவ கேட்டாங்க அப்டிதான் சொல்லுவாங்க ஆமா
ஆமா அது வந்து அவுங்களுக் தெரியாது ப்ட் அவுங்களுக்கு ப
ஆ கஷ்ட நஷ்டம் தெரியும் ஆ செரிங்மா
செரிமா
பாக்குறன் நமளோட நேர முடிச்சிருச்சனு சேரி நாம அடுத்த கால்ல பேசலாம் அ ஒகே ரொம்ப நன்றிங்மா